கெவே மு ரொம்ப பிஸியா இருக்கமா ஓவரு பிசி ஒடம்புக்கு ஆகாது
இன்னு ஒன் மந்த் தா அதுக்கப்பறோ கொஞ்ச ஃப்ரீ ஆயிருவே ஆளு
ஏ அப்டி மொதல்ல உங்க வீட்டுக்கார வீட்லருந்து தொரத்தி உடு
அடபாவி அடி ஒரு ஆளு திரும்ப எக்ஸ்சைஸ் பண்ண பண்ண வீங்குது அதுவே பயந்துரு கெடக்கு வீட்டுக்குள்ள
அய்யய்யோ ஏ
அது அப்டி தா ஆகுமாம்லா நேத்து அப்பறோ அந்த டாக்டர்ட கால் பண்ணி கேட்டோ
சேரி
ஆ இப்டி வந்து எக்சைஸ் பண்ணாத போது சும்மா இருக்கு ஆனா எக்சசைஸ் பண்ணா கொஞ்ச வீங்குது பெயின் வேற வர ஆரம்பிச்சிருச்சு
ஆ
நா எங்களுக்கு பயம் வந்துருச்சு திரும்ப எதுவு ஆயிடுச்சோ என்னமோணு
ஐய்யய்ய
அப்பறோ அவர் பிசியோதெரபிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்க எக்சசைஸ் பண்ண பண்ண அது வலி குடுக் இது தா சரியாவு
அ
அப்டி வீங்குச்சுன்னா நீங்க வந்து சுடு தண்ணி வந்து ஒத்தணம் குடுங்க காலுக்கு
அ
அப்டின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு எப்ப வந்து ஸ்டிக்கு ஸ்டிக் இல்லாம நடக்கறது கேட்டதுக்கு இன்னு ஒரு பத்து நாள் போட்டுன்னு சொல்லிருக்காரு
அப்டியா
ஆமா அதனால வீங்குறதெலா கவலப்படாதீங்க அது அப்டிதா வீங்கு நீ எப் அது குப்பர படுத்துட்டு கால் மேல தூக்க சொல்லியிருக்காரு வெயிட்டு போட்டு
சேரி
முட்டி வந்து அழுத்துது இல்ல கீழ நம்மளுக்கு
அ
அதனால அந்த கரெக்டா அந்த எக்சசைஸ் பண்ணாலே அது கால் வீங்கிருது
ஐய்யயே
ஏ கேக்றிய நா பயந்துட்டோ ரொம்ப
ஆ
அப்பறோ அவர் பிசியோதெரபி நம்பர் இருக்கங்களா அவருக்கு அடிச்சு கேட்டுதா இப்ப கொஞ்ச நார்மலே ஆச்சு
அச்சச்சோ சேரி பாரு என்னன்ட்டு
ஆமா
என்ன ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு சரியாவே மாட்டேங்
ஏ அதுவே மைண்டே கொஞ்ச கொஞ்சோ கூட ரிலாக்ஸாவே இருக்க முடியல அது போக இங்கிட்டு அலையறது அங்கிட்டு அலையறது அது வேற பிரெஸர் ஆகுது இது வேற இப்டி இருக்கு
ஆமா நீ ஒரு ஆளா எல்லா எடத்துக்கும் அலஞ்சீனா என்ன பண்றது
ம்
ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்ருக்கு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானா
வந்ட்ட கூட்டிட் வந்ட்ட
கூட்டிட்டே வந்ட்டியா
ஆமா அவனுக் பீஸா வேணுமா
பீஸா வேணும்மா
அப்பா
அஹ
பீசா வாய்ங் குடுக்க கூடாதுன் சொல்லி தேங்கா பண்ணு இருக்கும்ல
ஆமா
அந்த பீசான் சொல்லி நாங்க குடுத்துருவோம் அவன்ட்ட
அப்படி போடு நல்ல ஐடியாவ இருக்கே நா முட் முட் நா முட்டைய ஊத்தி சீஸ் போட்டு குடுத்துருவே
அப்புறம் என்ன பண்றது இதுயில ஏமாத்தவும் முடியல நம்பளால
ஆமா அதெல்லா சீஸ் போட்டு குடுத்தா என் மைய நம்பிருவா
நம்பிருவா
அவன அ ஹெல்த்தி பீஸா செஞ்சு தரேம்மா அம்மா அப்படின் சொல்லி ஹெல்த்தி பீசா செய்ங்கம்மா சொல்லி இப்படித்தா போய்கிட்ருக்கு எங்க பொழப்பு
அப்படிதா நானும் இவன எதாவ்து மாத்தி மாத்தி விட்றது
அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் பீஸாவா செஞ்சு குடுக்க முடியும்
ஆமா பிஸ்சா அது ஹெல்த்தியும் கெடயாதுல அவுங்ளுக்கு
ஆமா அதக்கு சாப்ட்டு விப்ட்டு யாரு ஒடம்பு சரியில்லாம போறது
சாப்டுவாக்க அப்படி சாப்ட்டனாலதா இப்ப அவளுக்கு அலர்ஜி வந்த காரணமே டாக்டர் அதா சொன்னாரு இவ அண்ணயனோட சின்ன பிள்ளையில இருக்கும் போது இவ அண்ணெ அப்ப கல்யாணம் ஆய்ச்சுன்னா அத கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரு
ஹ
நீங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய்
ஆ
வாய்ங் குடுத்து வாய்ங் குடுத்து சின்ன பிள்ளைல அப்படி அலர்ஜி இப்ப சொல்றாரு அத எங்கள்ட்ட
ச்சச்சோ
ஜங்க் ஃபுட்லா நெறையா குடுத்துருக்கீங்க நீங்க எதுக்கு அதல்லா குடுத்தீங்க நா நெனச்சே நாங்க எங்கயா குடுத்த அதுக்குன் நெனச்ச நா
ஆனா நீ விட்ருக்கவும் கூடாதுல்ல
விட்ருக்க கூடாதுன்னா அப்போதைக்கி எப்படி நம்ப சொல்றது கூட்டிட்டு போகாதீங்கன் சொல்ல முடியாதுல இது
கரெக்ட்டு ஆனா சத்தா வாய்ங் குடுங்க இதெல்லா வாய்ங் குடுக்காதீங்க அது பாரே எப்ப வந்து எஃபெக்ட் பண்ணுது
சொல்லிட்டாங்க டாக்ட்ரு ஓப்பனாவே சொல்ட்டாங்க எங்கள்ட்ட இப்பவே எப் பின்னா ஐய்யிய்யோ அவனோட போய் சாப்ட்டுது அப்டின் சொன்னாங்க இப்ப ரொம்ப புள்ள ரொம்ப வேதனைப்பட்றால்ல அதனால
ஆமா எவ்வளோ செரமோ நம்ம வாட்டுக்கு இப்புடி இருடி அப்புடி இருடின்னு சொல்லிட்டு போயிருவோ அதுதானே அனுபவி க்கணு
இப்ப திரும்ப நா டாக்டரே வேற டாக்டர் மாத்தில இப்ப போயி சாட்டர்டே போனே டாக்டரு காமிக்க
அப்புடியா
வெயிட்டே தூக்க கூடாதுன் சொல்றாக அந்த பிள்ளைய ஸ்கூல் பேக் தூக்கவே முடியலயா அதுனால
ஏயே
அதுதா அவளுக்கு இருக்க அலர்ஜிக்கு ஒடம்பு வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டுன்னா என்ன குடுக்கறது கவுச்சில்லா எதுவுமே குடுக்க முடியாது அவளுக்கு எதுவுமே சாப்ட முடியாது
ஆ
முட்டையிலையுமே நாட்டு கோழி முட்ட மட்டுதே அது ஒத்துக்கு அந்த கட முட்ட ஒத்துக்காது அதுக்கு
ம்
தக்காளி சுத்தமா ஒத்துக்காது தக்காளி இல்லாம என்ன சாப்பாடு குடுக்குறது அதுக்கு நா
ஐய்யய்ய இதென்ன இவ்ளோ சொல்லிட்டு இருக்க
அதுதா இப்ப அதுக்கு பிரச்சனையாவே இருக்கு வெறு தேங்கா சட்னி பொடி சாப்ட மாட்டா தேங்கா சட்னி அப்டி இல்லாடி இந்த வெங்காயோ கொத்தமல்லி போட்டு வதக்கி இந்த ரெண்டு சட்னிய மட்டு மாத்தி மாத்தி எவ்ளோவுதா அந்த புள்ள சாப்புடு
ஏ அப்போ ஒடம்புல என்ன தா இருக்கு
ஏ கேக்குறீக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேகு தூக்கிட்டு மாடியில இருந்து எறங்கி இருக்கு போல பே இடுப்பு புடிச்சிக்கிட்டு
அய்யய்ய ஸ்கூல்லயா
ஆமா புடிச்சி வெள்ளிக்கெழம அவ ஸ்கூலுக்கு போகல ஐயோ வலிக்கிது எனக்கு வலி தாங்க முடியலன்னு கத்து எடையில மூச்சி குத்தெல்லா புடிச்சி அதுக்கு எந்த வயசுல மூத்து மூச்சு குத்து புடிக்குறோன்னு பாத்துக்கோங்க
அதான மூச்சு குத்து புடிக்கிற வயசா அது
ஆமா இன்னைக்கி போயி அவுங்க மேம் கிட்ட சொல்லி நா கூட செகேண்ட் மாடிப்பா அவளுக்கு கிளாஸ்
மாத்த சொன்னியா
மாத்தமுடாது இப்டி இவ ஒரு ஆளுக்கா என்ன மேற் கொண்டு போக தூக்கி கொண்டே குத்ததுக்கு அப்ப எல்லா பேரண்ட்ஸு இப்டியே தான சொல்லுவாங்கன்னு கேக்குது அது
ஏ பிள்ளைக்கு ஓடம்பு செரியில்லைனா அதுக்கு என்ன பண்ண முடியு
ம் கால்ல இன்னைக்கி கேட்டுச்சி
ந்த ஸ்கூலு ரொம்ப ஓவரா பண்ணுவாங்களே
ஆமா அது போக அவே சாக்ஸ் வந்து டைட்டா போட்டானா அந்த ஏடோ வந்து அவளுக்கு அலர்ஜி அவளுக்கு என்னமோ வேர்க்க கூடாது வேர்த்துச்சின்னா அலர்ஜி வந்துரு
அய்யய்ய
நெறைய இருக்கு இந்த பிள்ளைக்கு அதனாலதா பாவமா இருக்கு
வேர்த்தா கூட வா அலர்ஜி ஆகுது
சொல்லிட்டாக நா முந்தா நேத்து போன எடத்துல என்னென்ன சொல்லி இருக்காங்க அவளுக்கு மண்ணுல மண்ணுல மண்ணு படக்கூடாது அவளுக்கு அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க ட்ரெஸ் டைட்டா போடக்கூடாது
ஆ
அப்றோ வெயிட்டு தூக்க கூடாது இதெல்லா தூக்க தூசி இருக்க கூடாது இந்த மாரி எடத் திலா நீ போனினா உனக் அந்த டஸ்ட் அலர்ஜி வந்துதா அந்த அலர்ஜி உனக்கு வரு எப்டின்னா அவ சொரிஞ்சான் வெச்சுக்யே அப்படி பட்ட பட்டையா விழுகுது சின்னமாலா விழுது
செரி இவ்வளவு சொல்றாங்களே அதுக்கான சொல்யூஷன் எதாவது சொன்னாங்களா இல்லையா
ஆ அது வந்து அவளோட இம்யுன் பவர் அவக்கு அவ இம்யுனிட்டி பவர் அதிகமாகணுமா அதுக்கு இவ என்ன பண்ணணு அப்டின்னா ஃபஸ்ட் இந்த மாத்திரைய சாப்டும் போது எது எது செட் ஆகாத பொருளோ அத எடுத்துக்கவே கூடாது மொத்தமா அவ எடுத்துக்க கூடாது
சுத்தமாவே ஆ
ஆ அத நீ எடுத்துக்காம ஒன் இயர் நிப்பாட்டிட்டு இந்த டேப்லெட்ட தொடர்ந்து சாப்ட சாப்ட இதோட எஃபெக்ட் வந்து உள்ளே எறங்கிரு இந்த மாத்திரையோட எஃபெக்ட்டு
ம்
அப்டி நீ வந்து மாத்தர போ நம்மதா மாத்திர போடுறோல அத சாப்பல்லா அப்டின் நெனைச்சு அவ சாப்ட கூடாதா
ம்
அப்படி பண்ணிங்கனா அந்த எஃபெக்ட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்தா இருக்கு அதனா ஆமா அதனால எப் தொடர்ந்து ஒரு ஒன் இயராது மாத்திரைய மட்டு எடுத்துட்டு எதெது வேணாமோ இப்ப தேங்கா சட்னினா தேங்கா சட்னி மட்டுந்தா சாப்டனு ஒன்னியர்னா ஒன்னியரா சாப்ட்டுதே ஆகணு
ம்
அப்டி இருந்துச்சுனா இந்த மாத்தரையோட எஃபெக்ட் போய் அதுக்கப்புறந்தா அது மாறுமா
இது என்னடா வம்பா இருக்கு
பாவமா இருக்கு பாக்கம்போது ஏ கேக்கறிக
பாவம் பிள்ள இந்த வயசுலயே இப்டின்னா அது என்ன பண்ணு
அது நல்லா எ வீட்டுக்காரு மாரி நல்லா சாப்பறது அந்த பாப்பா
ம்
நல்லா சாப்டுவ இப்ப மொத்தமா அப்படியே ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு அதுக்கு
ஐயயோ
என்ன பண்றதுனே புரியல நம்ம காட்னேத்துக்க முந்தாநேத்து கே கேட்டதுக்கு அவங்க அததே சொன்னாக கொஞ்ச கஷ்டப்பட்டிங்க அப்டின்னா சரியாயிரு
சரியாயிருச்சுன்னா பரவால்ல
இப்ப மூணாவது டாக்டர் அதுக்கு காமிக்கிறது நாங்க
தோழி
என்ன பண்றதுனே தெரியல அதனாலதே யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அத சாப்பிட கூடாதுன்னு சொல்றது அதுக்காண்டிதே இவனுக் பீஸா தெரியு இப்ப இந்த ரவுண்டா இருக்கனால இத நம்ம அவ வெச்சிக்லா
குடுத்துறாதிங்க ஆத்தாடி எனக்கே பய வந்துருச்சு இதே மாதிரிதா வாங்கி வாங்கி கேக்கறா ஆனா நா வாங்கறதில்லதா எப்பயாது ஒரு தடவதா குடுக்குறே இருந்தாலு அந்த எப்பயாது ஒரு தடவ பயமா இருக்கே
ம் அப்டிதே இப்ப இப்ப அப்டிதே ஆயிப்போச்சு ஆனா கண்ட்ரோலா இருக்கா அப்பா நா சாப்பிடாத கௌச்சி இல்ல வேணானா வேணான்ட்றதே
பரவால கண்ட்ரோலா இருந்தானா எப்டியாது ரெக்கவர் ஆயிர்லா
ம்
ஆனா ஒவ்வொரு புள்ளைங்க கிரேவிங் தடுக்க முடியாது
ஆமா செல நேரோ அவளுக்கே அப்டியா இருந்தாலு நம்மளே இருப்போ ஓரள இருப்போ நமக்கு ஆச வந்து எவ்ளோ நேரோ ஆசைய கண்ட்ரோல் பண்றதுங்க
ஆமா
அதுவே எனக் ரொம்ப கஷ்டமா போச்சு புள்ளைய நெனச்சு மனசு ஆனா அடுத்தடுத்து போட்டு தாக்கிட்டுதே இருந்து தெரிமா எவ்ளவு
சையா ஒவ்வொருத்தரையா போட்டு தாக்கிதே
ம் என்ன பண்றதுனே தெர்ல
செரி விடு சரியாயிரு
இதுக்கு வேற கால்வலினு சொல்லி அது வேற பயந்து நா
அது கொஞ்சமாது ரெஸ்ட் எடுக்குணு
ம்
ரெஸ்ட் எடுத்தாதா கொஞ்ச கொஞ்சமா ரெக்கவர் ஆவு
சொல்லியாச்சு கேக்கணுல்ல
அது தே கேக்க மாட்டேங்குதுகளே இந்தா எங்க வீட்லயு ஒன்னு இருக்கு எதையுமே நம்ம சொல்றத கேக்க மாட்டது ஊர்ல இருக்கவங்க சொல்றதெல்லா கேக்கு நம்ம சொன்னா மட்டு கேக்காது
அப்டி தா இருக்கு அது என்ன கொணமோ தெரில நம்மதே இருக்கோ அதுங்களோட நம்மளுக் தெரியாதா இது நல்லது உங்குளுக்கு இது கெட்டதுன்னு சொல்ல தெரியாதா நம்ளுக்
ஆமா நம்ம பேச்ச தா மதிக்கிறதே இல்ல
அதுதே இப்ப இப்பதே சொல்லிருக்கே சேரின்னு சொல்லிருக்கு என்ன பண்ண காத்துருக்குன் தெர்ல
செரி விடு அதெல்லா கேப்பாப்புல
ரெண்டு சரி ஆயிருச்சுன்னா எனக்கு போது
எதாது வேண்டுதல் வச்சு கோயிலுக் போயிட்டு வாாங்க
சேரி பண்றே
ம்
ம்
செரி
சேரி டா
சேரி பாரு நா அப்பறமா பண்றே
ம் சேரி
ம் பாய் பா
ம் பாய்